ஹலோ ஆ கேக்குதா ப்ரோ
ஆ ப்ரோ கேக்குது ப்ரோ
ஆ எனெப்பா ஆ நல்லா இருக்கு ப்றோ நீங்க என்ன பண்றீங் ப்ரோ
ப்ரோ எதோ ப்ரோ வீட்ட வீட்டுல தா ப்ரோ சும்மா ஒர்க் போயிட்டு வந்தே ஆ ப்ரோ நல்லா இருக்குறே ப்ரோ ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டே ப்ரோ
ஆ ப்ரோ
தெ பசங்க கூட அக்கா பசங்க கூட டைம் ஸ்பெண் பண்ணிட்டு
ஆங்க
பானிப்பூரி சாப்பிட்டு அப்படியே அவ்ளோதான் ப்ரோ
இப்பதான் வந்தீங்கலா ப்ரோட் டைமு
ப்ரோ ஆம்ரோ இல்ல இல்ல ப்ரோ நைன் நைன் ஓ கிளாக் தா வந்த
உம்
உம் வந்துட்டு அப்டியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண் பண்ட்டு வீட்டுல ப்ரோ அவ்ளோதா ப்ரோ அப்டியே கொஞ்சம் ப்டியே வெளில சுத்தி கின்னுருக்க ரோ
ஆஹ்
ம்மதி
ஆஹ் ஆஹ் சாப்ட்டம் ப்ரோ நீங்கோ
ப்ரோ சாம் சாப்டன் ப்ரோ
ம் என்ன சாப்டீங் ப்ரோ
ப்ரோ ரைஸு சாம்பார் ப்ரோ
ஆம் ப்ரோ
அதுதான் ப்ரோ
ம் வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்னா
இல்ல ப்ரோ அது அது அப்புறோமே சரி சும்மா தூக்கம் வரமா தூக்கம் வரல இல்லைன்னா மூவிஸ் பாப்பேன் அவ்ளோதா ப்ரோ அப்டியே தூங்கிருவன் ப்ரோ
ஆஹ் உம் தான் சவுண்ட் எதோ வந்துட்டு இருக்கு வெளிய எங்கே இருக்குற மாத்ரிதான் தெரியுது
இல்ல இல்ல ப்ரோ வீட்டுக்கு வெள்லே தா வாசல்லே தா வன்ட்ட
ஆம் ப்ரோ இங்க சூடா இருக்கா என்ன க்ளைமட்டு
ப்ரோ ரைன் ப்ரோ இங்க ரைன் வ்ளோரம் சரியான ரைன் ப்ரோ இப்போதா நிண்டுச்சு கொஞ்சொ சைலன்டா காற்று தான் காற்று சவுண்டு தான் உங்ளுக்கு கேக்கு நெனக்கிறேன்
ஆமா ஆமா காது சவ்ன்டு தா அத்தா
அது தா ப்ரோ
ம் வேற என்ன பண்றீங் ப்ரோ இப்போ என்ன மூவி பாக் போறீங்க
ப்ரோ அது ஹாலிவுட்ல தா ப்ரோ எதா பாக்லானுக்றே இப்ப புதுசா எது வந்துது ப்ரோ வாரண்டுனு ஒண்ணு வெப்சீரீசு
அ நல்லா இருக்கா ப்ரோ
ப்ரோ அதுதா ப்ரோ செரி வாச் பண்லான்ட்டு பாத்த ப்ரோ ஒரு மூணு வரையு பாத்தே எபிசோடு
ராம்ச்சரண் பெத்தி சின்மா வந்துருக்கு பாத்திங்ளா
ப்ரோ அது பாக்கல ப்ரோ இன்னு தேட்ரு கூட போல எப்போ செரி அதுதா கொஞ்ச ஹெச் டி ப்ரிண்ட்டு வன்ட பின்னாடி பாத்துக்கலான்டுதா ப்ரோ ஃபோன்லியே ஆமா ப்ரோ சூப்பர் ப்ரோ போனீங்களா எக்ஸ்பீரியன்ஸா
அ தியேட்டர்
தேட்டர்ல பாத்தாலே ஒரு தனி ஒரு வைஃபு தா ப்ரோ
ஆம் ப்ரோ நா தெலுங்கு ப்ரோ
சூப்பர் ப்ரோ நம்மளு வீட்டுல இது ஆ எனக்கு தெலுங்கு லைட்டா புரியும் ப்ரோ உம் ஆமா இப்போ வீட்லயையு தெலுங்குதா ப்ரோ பேசுவாங்க ஆ ஆனா நம்ளுக்கு இப்போது இது எப்டி சொல்றதுனா ப்ரோ இப்போ ஆந்தரால்லலா பாத்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வேற பேருனு சொல்லி சொல்லுவாங்க ம் ஆனா நம்ம வந்து வேற ஒன்னு சொல்லுவோ அதுதா ப்ரோ இப்போ தமிழ்லயே இப்ப ப்ரோ ம் இங்க போய் நீங்க ஆந்தரால போய் கேட்டீங்கன்னா அவங்க அண்ணம்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா ப்ரோ
நம்ம வந்து நம்ம வந்து வீட்ல பேசுறது கூடு அந்த மாரி தா
ஆம் ப்ரோ சாப்பாடு
ஆ அந்த மாரி தா ப்ரோ பேசுவோம் அதனால அது தமிழ்ல இருக்குது இல்ல அப்புறம் ப பச்சை தமிழ் கொச்சை தமிழ்ன்ற அந்த மாரி
ஆம் ப்ரோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்ங்க ரொம்ப
ப்ரோ எனக்கு தமிழ் தெலுங்கு வரும் ப்ரோ இங்கிலீஷு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பேன் பைட் பேசறது வரும் ப்ரோ அவ்ளோதான் ப்ரோ மத்தபடி
ஏன் ப்ரோ இங்க்லீஷ் வராதா ப்ரோ
இல்ல ப்ரோ ஆஹ
இங்கிலீஷ் இப்போ ஒண்ணாயிடுச்சு எல்லாம்
ஆமா ப்ரோ நானும் இப்ப அதா அதான் லேண்ட் பண்ணுக்கிறேன் கூடிய சீத்துல கத்துவோம் ப்ரோ
உம் உம் தெலுங்கு எப்டி கத்துட்டீங்க
சொல்லுங்கோ
தெலுகு தெலுகு
ப்ரோ எங்க வீட்ல பேசுவாங்க ப்ரோ சின்ன வயசுலருந்து அதுதா ஃப்ரோ
ஆ ப்ரோ எங்க ப்ரோ உங்க ஊர் எது ப்ரோ
ப்ரோ நம்ம வீடு வந்து சென்னை ப்ரோ
ஆஹ்
சென்னை ஆனா அங்கிருந்து இங்க வன்ட்டோம் ப்ரோ நாங்க ஜோலார் பேட்டைக்கு வன்ட்டோம்
ஜோலார் பேட்ட ஆந்திரா கிட்டயா உங்களுக்கு
இல்ல இல்ல ப்ரோ இது இந்தான்ட சைடு பேங்ளூர் சைடு
ஓ பெங்ளூர் சைடா
அதுதாம் ப்ரோ
ஆஹ் பெங்ளூரு கிட்ட வருமா
ஆஹ் ப்ரோ சென்னைக்கும் பெங்ளூருக்கும் நடுல
ஓ
ம் அதுதா ப்ரோ
ஆஹ் பெங்ளூர் எவ்ளோ ப்ரோ எத்தினி கிலோமீட்டர்
பேங்ளூர் ப்ரோ ஆமா ப்ரோ டூ ஹண்ரட் கிலோமீட்டர் ப்ரோ ஒன் ஃபிப்டிதா தா வருமே அது உம் சென்னை வந்து நம் ஒரு டூ பிஃப்ட்டி வரு
ஆஹ் எங்களுது நான் பெங்ளூர்ல தா இருக்கோம் ப்ரோ
ஆஹ் ப்ரோ நம்மளுக்கு ஒன் ஃபிப்டி தா ப்ரோ வரு
பெங்களூர் கிளைமேட் தானே
ஆமா ஆமா ஃப்ரோ ஃபுல்லா ஹில்ஸ் ல ப்ரோ இங்க அதனால எப்பமே டெய்லியும் மழை ப்ரோ இங்கல்லாம்
ஆ நா பெங்களூர் கிளைமேட் இந்தாதா பெஸ்ட் ஃப்ரோத்
அது எல்லாமே டே ஒரு வர ஜூ வா ஃப்ரோ அதுவேவ் குழி இருக்குது ஒரு மாரி ஆகும் ஃப்ரோ நா அவ்வப்பா வருவோ வெரடிட்டு இது ஏ கேக்றீங்க சத்தியமாக வேற மாரி இருக்கு ப்ரோ கிளைமேட்டே அது வேறதான் கண்டி இரு ப்ரோ பேங்ளூரு இரு கோவா ஆஹ் இரு கோவா மாரி
ஆ ஆமா ப்ரோ
இப்ப கூட ரீசென்டா ஏதோ பனி மலை கூட ஏதோ ப்ரோ
ஆமா ப்ரோ
அது தான் ப்ரோ பாத்தே நான் கூட இப்ப வரையும் வேற ஆ இதே வேர பண்ணிருந்தாங்க ப்ரோ
ஆஹ்
அது தான் ப்ரோ
ம்ஹ் கிளைமேட் நல்லா இருக்கும் ப்ரோ
ஆ சூப்பர் அது தான் ப்ரோ கரக்ட் ப்ரோ நஜமாவே எல்லாருமே அந்த கற்ற இற்றுமாக பொண்ணு சுத்தின்னுருப்பாங்க வெளியவே வர முடியாது மழலா வந்துச்சுன்னா இன்னு ரொம்ப இரு ப்ரோ
ஆமா ப்ரோ ஆனா ஏன்னா தமி அங்க இங்க காவேரி வாட்டர் தா இங்க ரொம்போ
ஆ ப்ரோ
ம் ம் உங்களுக்கு காவேரி வாட்டர் தானா
ப்ரோ ஆமா நம்முளுது வந்து பாலாரு ப்ரோ நம்மளுக்கு காய்கறி எவ்ளோ
ம்
இதான ப்ரோ பிரச்சனையே இவுங்களு ஆ அதுதா அதா ப்ரோ பிரச்சனையே
ஆமா ப்ரோ எங்க அங்கக்கி இது ஒன்னு தா சண்ட ப்ரோ இது கரெக்டா வந்தா சண்டையே இருக்காது
ஆஹ் அதுதான்ப்ரோ இது உள்ளல்லாம் போனா நம்ம இன்னு நெறய கத இருக்குது ப்ரோ அந்த சரி அப்பா அந்த சைடே வேணா ப்ரோ எதுக்கு வேற ஏது கேளுங்க ப்ரோ
ஆஹ் ஆமா ப்ரோ இது போனா போயிட்டேருக்கும்
ஆமா ப்ரோ
ஆஹ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங் ப்ரோ
ஒர்க்கா ப்ரோ
ஆஹ் ப்ரோ
ப்ரோ ஒர்க் வந்து நம்ம ஃபீல்ட் ஒர்க தா ப்ரோ ஆஹ் அப்பப்போ போறது ப்ரோ மத்தபடி கம்பெனிலதான் ப்ரோ செஞ்சினுருந்தது கொஞ்சோ அப்டியே போயிருந்தே அப்பப்போ ஊர்ல இருக்கிறப்பல்லாம் போவே எல்லாம் எந்த வேலைக்கு இருந்தாலு போனாலே சென்னைல எல்லாம் போனா கூட ப்ரோ ஒரு நாளைக்கெல்லாம் ஆயிரம் ருபா தௌசண்ட் ருபி பேசணுமா ஏதோ ஒண்ணு இந்த கேமரா பண்றதுக்கு அதுக்கு எலக்ட்ரிகல்ஸ் இது எலக்ட்ரிக்கலாம் போறது சும்மா ஏதோ ஒண்ணு உம் ஓகே அந்த மாறி தான் ப்ரோ இப்போ ஏதோ கம்பெனில போய் நம்ம தங்கி செஞ்சாலும் அதேதான் ப்ரோ ஆஹ் பேஜ காட்றது இ அதுக்கு இதக்குனுட்டு அங்க போயிட்டு இதா அது சரி அதுதான் ப்ரோ நானும் ஒரு முடிவு பண்ணிணுக்கறே
ஆஹ் ப்ரோ இருக்கா ப்ரோ
ஆஹ் இது நல்லா இதாகணும் ப்ரோ அதுதா ப்ரோ பாக்கற
உம்
ட்ரெய்னிங் பத்தி எல்லாம் கொஞ்சொ இன்னும் கொ கொஞ்சம் கத்துக்கணும் ப்ரோ
எது ப்ரோ
ட்ரைனிங்
டரேடிங் பத்துயா அதுல ரொம்ப இறங்க கூடாது ப்ரோ டேஞ்சர் ப்ரோ
இன்வெஸ்ட் பண்ணாதா ட்ரேடிங் அப்படி என்ன நான் பாக்கணும்
அப்படி சொல்றீங்களா ஆஹ் இன்விஸ்ட் எப்படி ப்ரோ
இல்லாதன்னா இன்வெஸ்டர்னா ரொம்ப இன்வெ்ட்ல்லது ஸ்மால் ஸ்மால் இன்வெஸ்ட் சின்ன சின்னதா பண்ணிட்டு வந்தா ஒரு ஐடியா வரும் உம் தெரிய பெருசா கூட பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சின்னதா தெரிஞ்சுட்டா போதும் ஆனா அது ரொம்ப கஷ்டம் சொல்றா
உள்ள நிறைய யாமந்தற உள்ள எல்லாம் நிறைய ப்ராசஸ் நம்ம போயிட்டு சும்மாலாம் எதுவும் பண்ண முடியாது உம்
ட்ரேடிங் எல்லாம் ரொம்ப டஃப் ப்ரோ
நிஜமா ப்ரோ
உம்
மார்கெட்டே ஆதுல தான ப்ரோ
ஆமா ப்ரோ ஆம் மார்க்கெட் அதுல தான் இருக்கு ட்ரேடிங் நம்ம ரொம்ப பண்ணலாம் ப்ரோ ட்ரேடிங்லாம் இப்போ ஒரு இருக்குதுல்ல ஒரு தொட்லா தொட்லா பால் பால் பால் இதெல்லாம் இருக்கு அதுல எப்ப எப்படி இருக்கும் தெரியாது இது கீக்கி மேலக்கு போயிட்டு இருக்கும் மார்க்கெட்
ப்ரோ
ஆமா பிட் காாயின் உம்
இது எள்வோ வந்துட்டு இருக்கம் அறுபது லட்சத்துக்கு என்னவேவ்
ஆனா இது மேல ரொம்ப இருந்தாதான் ப்ரோ போக முடியும் எடுத்த உடனே போ முடியாது சின்ன சின்னதாதான் அடி வைக்க முடியும்
உம் அது ஃபர்ஸ்ட் கத்துட்டு தான் போகணும் ஃபர்ஸ்டு யாரனா இருந்தா ஃபர்ஸ்டு நமக்காங்க அவங்க இருந்தா அதோட ஒண்ணு ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணதான் போ முடியும் யாரன இருக்காங்க உங்களுக்கு
பையனாவூரத்த இருக்கிறான் ப்ரோ அவகிட்ட தான் பேசினிக்கிறேன் ஆ சஜேஷன் சொல்லுவான் ப்ரோ
உம் அதான் சின்ன எதனால சின்ன சின்னதான் கத்துட்டுதான் போ முடியும் பெருசால்லாம் ஒரே வாட்டி வைக் இருக்க முடியாது
ஆமா பையன் என்ன மாரி தான் ப்ரோ டோட்டலா பண்ணினுருப்பான் வேலை ஆஹ் அவகிட்ட எதான் கேட்டு சொல்றது ப்ரோ சரி ப்ரோ நேர மாச்சு நினைக்கிறேன் நம்ம உங்க கூட பேசுநதுலாம் ரொம்ப சந்தோஷம் பத்ரம் ப்ரோ
ஆஹ் ஓகே ப்ரோ நீங்க பத்துறம் ப்ரோ ஓகே ப்ரோ பாய் ப்ரௌ ஆ பரோ